ஹலோ
ஆ ஹலோ சொல்லுங்க ஆ கேக்குது
ம் ம் கேக்குதுங்க
ம் சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்ட சாப்ட்ட நீங்க
என்ன சாப்பிட்டீங்க
ம் ரசொ கூட்டு நீங்க
நா இன்னு சாப்பில்ல
சேரி சேரி உங்க அப்பா
சும்மாதாங்கருக்க
மழ பெயுதா அங்க
இல்ல இருட்டுட்டே இருக்கு மேகொ மழ எல்லாம் பேயல
இங்க மழல்ல தூ தூவுற மாரி தூவிச்சு ம் அப்பறமா நா அ நைட்டு மாரி ஆயிடுச்சுங்க இங்க ஃபுல்லா இருட்
இங்கேயு அப்டிதா இருந்துச்சு இப்போ கொஞ்சோ தொறந்துருக்கு ஒன்னு நா வெளிய போய் பாக்கலானா பல்லி நிக்குது வீட்டு வாசல்ட்ட கரெக்டா பல்லி இருக்குங்க நா எப்டி வெளியே போறது
ஓ
பல்லி னா எனக்கு பயொ அது பாத்தா கரெக்டா வாசலாண்டயே இருக்கு வெளிய போகவே முடியில அவ்ளோ பெருசாருக்கு அது பல்லி மாரியா இருக்குப்பா
அ
எங்க அம்மால்லா இல்லங்க பாத்தா பல்லிய எங்க அம்மாக்கு ரொம்ப ப பயொ பல்லி பாத்தா பல்லி கரப் கரப்பாம்பூச்சி எல்லாம் பாத்தா ரொம்ப பயொ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க
ஏ அது பேயிடு பள்ளி தாங்க பயமா இருக்கூ
பல்லிக்கு பாத்தா ஒடனே அடிச்சிருவாங்கங்க
உங்க அம்மாவே அடிப்பாங்களா
அடிப்பாங்க பயந்து பயந்து இங்க இருக்குன்னா செவத்து கிட்ட இருக்குன்னா எங்க அம்மால ரொம்ப பின்னாடி போயி தள்ளி அடிப்பாங்க
அப்போனா எங்க உங்க அம்மாக்கு பயமா இருக்கும் பல்லி அடிக்கிறாங்க நா பல்லி
அடிப்பாங்க அ து எங்க அம்மாக்கு வந்து வீட்ல ஒரு பல்லி கூட இருக்கக் கூடாது கண்ணுல தெரிஞ்சா அடிச்சிட்னு இல்லன்னா அ அது ஓடி அது ஓடிடு செரியா கேது கேளுங்க ஒரு ஒரு வாட்டி ஓடிடு செரியா எங்க அம்மால்ல ஆ தூங்கும் போது செக் பண்ணுவாங்க உக்காரும் போது செக் பண்ணுவாங்க ரொம் ப எங்க அம்மாக்கு விதாரா இருக்கு அது ஒரு மாரியா இருக்குமா எங்க அம்மாக்கு புடிக்கவே பிடிக்காது அ ந்த பல்லினாலே எங்கள் அம்மா அம்மாக்கார அலர்ஜி
இரிட்டேட்டிங்கா இரு
அதுக்காகல்ல எங்க அம்மா அது மிஸ் ஆயிச்சுன்னா எங்க அம்மா பைத்திய மாறி மாறிர்வாங்க அது எங்க இருக்கு சாப்பாடு மூடிவை தட்ட கழுவி எடு இந்த மாரி லட்சர் குடுத்துட்டே இருப்பாங்க அத சாப்பாடு மூடிவை அது முடி கொஞ்ச கொஞ்ச கூட மிஸ்டேக் ஆயிட கூடாது பல்லி விழுந்துச்சுன்னா சாப் ட்டா என்ன ஆகு அந்த மாரி சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு பிசாராயிடு அந்த பல்லிய பாத்து எப்படியாச்சு அடிச்சிட்னுனு சொல்லி அந்த மாரி ஆயடுமா ஒரு வாட்டி இல்ல எங்க அம்மா பல்லிய பாத்தாங்கல்லா அது வந்து அடிக்கும்போது நொண்டி நொண்டி போயிச்சு சுடு தண்ணி ஊத் ஊத்தி
ஆ
நல்லா இது அடிச்சு விட்டாங்க
ம் சேரி
பல்லி எல்லா பாத்தா நல்லா அடிச்சினுமாங்க
அத விடக்கூடாது அப்டியே பாதிலே அடிச்சிட்டு ஃபுல்லா அடிச்சு சாவடிச்சுட்னு
ஆமா ஆமா
ம் ஹு ம்
பாம்புச்சி கூட பரவால்ல கொஞ்சோ ஆனா பயோந்தா ஆ அடிச்சிட்லா இது பல்லினால ஜம்ப்பு மாரி பண்ணதுதுங்க அது தே தேம்பி தேம்பி நடக்குதா எங்க எங்க மேலயே விழுந்துடுமோனு சொல்லி எனக்கே பயமா இருக்கு அந்த மாரி
ம்ம் செரிங்க சரிங்க செரி இவுங்களுக்கு பீஸா செய்ய தெரியுமாங்க
ஆ
பீஸா பீஸா செய்ய தெரியுமா
தெரியு தெரியு நீங்க வேற கேக்காதுங்க எனக்கே சாப்பனு போல இருக்கு நேத்துலந்து
அது இப் செரி விடுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புற நீங்களே போய் சாப்பிடுங்க போய் செஞ்சுட்டு
செய்ய எதுமே இல்லையா செஞ்சு சாப்ட
எதுமே இல்லங்க அது செய்ய என்னங்க வேணு உங்களுக்கு
ப்ரெட்டு வேணு
வாங்கங்க போய்ட்டுட்டு
எங்க வீட்டாண்ட கெடைக்க மாட்டேங்குது அது ரொம்ப ரரா
அதத சொல்லிட் டா அது பீஸா பிரெட்லதா செய்யணுனு இல்லங்க நீங்க நார்மல் பிரெட் இருக்குல அது வந்து ரெண்டு மூணு பிரெட்டு நார் சொல்றத கேளுங்க இல்ல நா ஃபஸ்டா சொல்றத ஏளுங்க அப்டி இல்லேங்க நா சொல்றது கேளுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்பறோ நீங்க பேசுங்க அது ரெண்டு மூணு பிரெட் எடுத்து தண்ணில கொஞ்சமா ஊற வச்சுட்டு செரியா அதுக்கப்றோ கேளுங்க கொஞ்சோ தா ஊற வக்கணு ஊற வச்சுட்டு அதுக்கப்பறோ எடுத்து நல்லா அது பெசெஞ்சு மவு மாரி பண்ணிக்கோங்க செரியா பண்ணிட்டு பீஸா ஷேப் எப்டி இருக்கு அந்த மாரிப் பண்ணிட்டு அதுலுக்கு அப்பறோ நீங்க பண்ணி சாப்டுங்க சேம் பீஸா பிரெட் மாரியே இருக்கு
நா சொல்லவா நீங்க சொன்னது இப்போ தண்ணில கொஞ்சமா டிப் பண்ணி எடுத்துட்டா அது வந்து அதுல பீட்ஸா சாஸ்சு எல்லா போட்டு கான் வேணுனா அது போட்டு பண்ணி சாப்டா எப்டி தெரிம்மாருக்கு
எப்டி இருக்கு
நல்லாவே இருக்காது சப்பையா ஆயிடுங்க அது
அப்டி இல்லங்க நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணிதா பாருங்களே ட்ரை பண்ணாம எதுமே சொல்லகூடாது எனக்கு தெரியு எனக்கு ஒடுத் தங்க சொல்லிருக்காங்க அதனால்தா உங்களுக்கு நா ஷேர் பண்ணே இப்போ ஒங்க வீட்ல பிரெட் இல்லனு சொன்னீங்கள பீசா ப்ரெட்டு சி ஒங்களுக்கு வீட்டாண்ட கெடக்காதுனு சொன்னீங்கள அதுனால இந்த மாரி சின் ஒரு வாட் ட்ரை பண்ணுங்க அது எர எவ்ளோ ஆக போகுது உங்களுக்கு சும்மா ஃபஸ்ட்டு டென் மூணு பிரெட்டோ ரெண்டு பிரெட்ட எடுத்து
அவ்ளோல்லா செய்யாதீங்க நா ஃபஸ்ட்டு நா சொல்றது கேளுங்க அவ்ளோ அப்டில்லா செய்யாதீங்க ரெண்டு பிரெட்டு மூணு பிரெட் டோ எடுத்து சார்ஸ் இருக்குல கொஞ்சோண்டு போட்டுட்டு சீஸ் எல்லா போட சீஸ் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்பறோ வெஜிஸ்டேபிள்ஸ்ல வெங்காயமு தக்காளி அதுக்கப்பறோ சும்மா ஃபஸ்ட்டு அது மட்டு போட்டு பாருங்க உங்களுக்கு எப்டி இருக்குனு பாருங்க அந்த பிரெட்டு ட்ரை பண்ணுங்கனு சொல்றே சும்மா அதுக்கப் பறோ நல்லா இருந்ச்சுனா அது மாரியே செஞ்சு சாப்பிடுங்க எதுக்கு பீஸா பிரெட்ல்லா தேடுரீங்க ஏனக் சின்னதா ஒரு ஒரு பிரெட்டு மட்டு ஊற வச்சுட்டு அதுலயே சும்மா ஷேப் பண்ணிட்டு பண்ணி சாப்டுதா பாருங்களே அப்பதான தெரியு ஒரு வாட்டி பண்ணாதானங்க தெரியு எல்லாமே அப்டியே சொன்னா எப்டி தெரியு ம் செரி சொல்லுங்க பீஸா பிரெட்டு இருந்ச்சுனா எப்டி செய்வீங்க
கேளுங்க இப்போ வைரெல்லா இருக்க சா சாக்லேட்ஸ் பால் பா எப்டி பண்ணோ பாத்தீங்களா அதாங்க தேங்கா துருவி போட்டு அந்த மாரி சாக்லேட்டு இப்போ வைரலா இருக்கேங்க சக்கர தண்ணில அத டிப் பண்ணி எடுத்து ஃப்பிஜர்ல வச்ச அது கரக்கு முறுக்குனு இருக்கு அது தெரிலியா வைரலா இருக்கு இன்ஸ்டா பக்கோ போனாலே அதே வரு யூடியூப் போனாலே அதே வருது அது ஒரு நாள் ட்ரை பண்ணனுனா அதுக்கு என்ன தெரிமா இருக்கணு மில்க்கு மேடு இருக்குதுல்லங்க அது வேணு பட்டர் வேணு அப்பறமா தேங்கா துருவி வச்ச தேங்கா வேணு இந்த மூணு இன்கிரீடியன்ஸ் வேணு அதுக் க்கப்பறமா ஃபர்ஸ்ட் என்ன தெரிமா பண்றாங்க பட்டர போட்டுறாங்க ஆ பட்டர் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த மில்க் மேட ஊத்தி விட்டுறாங்க ஊத்
ம்
ஆ அது வந்து நல்ல பவுல்ஸ் பபுல்ஸ் மாரி வருதா அப்பறமா பட்டர் போடுறாங்க பட்டர் போட்டு தேங்கா துருவி வச்சிருக்காங்க அது போடுறாங்க போட்டு நல்லா இது பண்ணிட்டு என்ன பண்றாங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் மாரி இருக்கு அதுல வந்து போட்டு வச்சிருக்றாங்க போட்டு வச்சு வச்சு ட்டு சின்ன சின்ன பால்ஸா எடுத்து ரௌண்ட் புடிச்சிட்டு வச்சுடுறாங்க ரு னு ஆ உருண்ட மாரி சின்ன சின்ன உருண்டை மாரி புடிச்சு வச்சு றாங்க அப்பறமா வந்து ஒரு பேன்ல வந்து சக்கர போட்டு தண்ணி போட்டு
ம்
நல்லா இது பண்ணிட்டேருக்காங்க அது மெரூன் ஆகுதா அப்றமா அந் த அந்த பால் இல்ல சின்ன சின்ன பால் அதலெட்டு பண்ணி வச்சு ஃப்ரீஜர்ல்ல வச்சர்றாங்க கொஞ்சோ கெட்டியாக அது கட் ஆகுதா அது அப்டியே ஒடைக்கறாங்க செம்மையாருக்கு
அப்டியாங்க
அப்படியெல்லா சாப்ட்னு போலருக்கு எதா யாராச்சு செஞ்சு தந்தா சாப்ட்ர்லா
நீங்களா பண்ணி சாப்டுங்க எதுக்கு யாரோ உங்ளுக்கு செஞ்சு தர்னு அதுவு
அவங்க பண்ணி தந்துருவாங்கல்ல இப்ப நான் போய் வாங்கி பண்ணி சாப்பிட்ணு
செரி செரிங்க ம்
ம்
இன்னு என்னா பாத்தீங்க நெறய சமூக வலைத்தளங்கள
நெறய அதுதா அது அது வருதா எனக்கு வெறி மாரி ஆய்டுச்சு அது சாப் சாப்புட்ணுன் சொல்லி எங்க அம்மாக்கு சொன்னன்னா அம்மா மில்க் மேட் வாங்கிட்டு வா தாங்கன் சொல்லி
அது நீங்க சும்மாவே சாப்ட்டுடிவீங்க எதுக்கு வாங்கி தரனு
றாங்க அது வாங்கிட்டு வந்து நீ வேஸ்ட் எதாச்சு பண்ணி
ஆனா அது எனக்கு தெரிஞ்சத சொல் மில்கு மெய்டு சும்மாதாங்க சொல்ற அது உள் ள எல்லா கெமிக்கல்ஸ் தாங்க இருக்குது
ஆனா எங்க அம்மா திட்றாங்க சரின் சொல்லி விட்ட
நீங்க மில்க் மேடு சாப்ட்ருக்கீங்கள நீங்க ஸ்
நா வந்து என்னாத்தருவப்பா சாப்ட்ருக்க நல்லாதாருக்கு
அது இல்ல உங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்கள அது உள்ள மாவு மாரியு ஒன்னு இருக்கு த்து உங்ளுக்கு வாய்ல வச்சா தெரிதா இல்லயா மாவு மாரியேருக்கு அது கொஞ்சோ அது எதுக்கு எடுக்கனு தெர்ல அது கான்ஃப்ளாரா இல்ல எதுனே தெர்ல அது சாப்டாலே வாய்ல இவுங்க நல்லா நோட் பண்ணா உங்கள் க்கே தெரியு மாவு மாவாருக்கு இது எதுக்கு அப்டியி ருகுனு தெர்ல
ம் அண்ணா ன்னா இல்லங்க அது ஃபர்ஸ்ட் டெல்லா எங்க அக்கா சாப் புவாங்கன்னு சொல்லி எங்க அம்மா வாங்கி வப்பாங்களா ரொட்டி செய்வாங்க அம்மா அது செஞ்சு அதுல சூடா ரொட்டி குடுப்பாங்க கைல அது மில்க்கு மெய்டத் நல்லாத் தாராளமா போட் டு மடிச்சு சாப்டுவோ செம்மையாருக்கு செம்மையாருக்குங்க அது நா ரெண்டு மூணு குடுத்தா கூட சாப்டுவே அதுல இப்போ எங்க அம்மால்லா வாங்கிட்டே வர மாட் டேங்கறாங்க ஆனா அப்டியெல்லா சாப்டுனு போலருக்கு
ம் செரிங்க செரிங்க நம்பள்கு குடுத்த நே ரோ முடிஞ்சிரு ச்சுங்க ம் சரி வெக்கிரே
ஆ அம்